பேசவமா
ஆ பேஸ்லா ஆனக்
ஆ வணக்கொமா இப்போ கொஞ் அ நல்லாருக்கம்மா நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க பசங்களா நல்லா இருக்காங்களா வீட்ல
ஆ நல்லாருக்காங்க
சரிம்மா ஆ இப்ப நம்ம ஒரு தலைப்புல பேசுவோ அது என்னன் பாத்தீங்கன்னா ஆ இப்ப நம்ப ஆரோக்கியமா வாழ்றதுக்கு என்ன மாதிரியான உணவுகல்லா சாப் ப்பலானு நீங்க நெனைக்கிறீங்க
நீப் இப்போ உள்ள இது இப்போ உள்ளதுக்கு வந்து எதுவ்மே உணவு வந்து ஆரோக்கியமா கெடைக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது நம்மளா வந்து ரெடி பண்ணிக்கினு அப்டின்னா அந்த ஆ ராகி நம்மளாம் முழுசா வாங்கிக் கேழ்வரகு கம்பு திணை அந்த மாதிரி சோளம் ம் இந்த சோயா மீன்மேக்கர்ன்னு சொல்றாங்கள அது அப்புறோ இந்த மாரி நறைய நெலக்கடல இருக்கு முந்திரி ஆ பாதாம் இந்த மாதிரி எல்லாமே போட்டு நம்மளுக்கு என்னென்ன அந்த மாதிரி தானியங்கள்லா தனித்தனியா நமளுக்கு கெடைக்குதோ எல்லாமே வாங்கி அ கொஞ்சோ லைட்டா வறுத்துட்டு ஆ நம்ம அந்த ஆ மில்லுல குடுத்து நம்ம அரைச்சு வச்சுட்டு அது கஞ்சியாவோ இல்ல தோசையாவோ ஆ ஊத்தி சாப் ஆ ஊத்தி புள்ளங்களுக்கூ குடுத்துட்டு நம்ம சாப்ட்டோ அப்டின்னா அது கொஞ்சோ ஹெல்து அப்டின்னு நெனைக்கிறே ஏன்னா நா அததா ரெடி பண்ணி வச்சிருக்கே ஏன்னா காய்கறிகளு கொழந்தைங்க சாப்ட மாட்றாங்க அப்டிங்கிற பட்சத்துல காய்கறிகள் வந்து நா வந்து இந்தோ தனியா ஆக்கி குடுத்தே கூட்டு எல்லா செஞ்சு குடுத்தாலு சாப்ட மாட்றாங்க அதனால நா இந்த மாதிரி மாவுலயே நா வந்து கொஞ்சோ கொஞ்சோ காய்கறி எல்லா ஆட் பண்ணி கட் பண்ணி போட்டு குடுத்து பாப்பே அப்டி சாப்புல்ல அப்டின்னா அத கூட நா மிக்சியில அரச்சு கூட அதுக்கு கொஞ்சோ காரமா மெளகு போட்டு வெங்காயோ அந்த மாரி எல்லா போட்டு கூட நாசெஞ்சி அதுக்கு தொவையல் வந்து புதினா சட்னி ஆம் கருவேப்ள சட்னி அந்த மாரி மிளகா சட்னி அந்த மாரி வச்சு குடுப்பே அப்போ விரும்பி சாப்புடுவாங்க அது அது ஓரளவுக்கு ஹெல்து நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம குடுக் கறது அப்டின்னு நா யோசிப்ப
உண்மதா நீங்க சொல்றது உண்மதா நா கூட அதே மாரி தயார் பண்ணி வச்சிருக்கே மாவு நா வந்து நீங்க சொன்ன மாதிரியேதா கேழ்வரகு கம்பு அ சோளோ இந்த மாதிரி சிறுதானியங்கள் எல்லாமே சேத்துப்ப அதுல பாத்தீங்கன்னா கூடவே கருப்பு கவுனி அரிசி இருக்குல்லையா அதையு பாத்தீங்கன்னா சேத்துக்குவ அதுல பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் நம்ம பயன்படுத்துறோ ஆனா அதுல பாத்தீங்கன்னாலு அது தோள்ள சிறு சின்ன டாக்சின்ஸ்லா இருக்கு அப்டின் சொல்றாங்க அதுக்காக என்ன பண்ணு அப்டின்னா நை ட்டே அத நல்லா கழுவிட்டு நறைய முற கழுவிட்டு அத நைட்டு தண்ணி ஊத் ஊத்தி ஊற வச்சிர்ணு ஊற வச்சதுக்கு அப்றோ அத காலைல எந்திரிச்சி வடி கட்டிட்டு திரும்பவு நம்ப கழுவணு கழுவிட்டு அதுக்கப்புறமா அத காய வச்சு அரைச்சோம்னா கொஞ்சோ பெட் டர்னு சொல்றாங்க நா அது மாரிதா பண்ணிட்டு இருக்கே
ம் அதுவு நல்ல விஷ்யோந்தா அந்த மாதிரியு பண்ணலா நா வந்து இந்த மாரிதா புலா அடிச்சு வச்சிகிட்டு அதுல தேவைப்படுறபப்போ ஏனா டெய்லியு நம்ம யூஸ் பண்றதுல்ல ஒரு ரெண் நாளைக்கி ஒரு டைம் தா நா யூஸ் பண்ணுவ அப்படிங்கிறப்போ அந்த மாரி அடிச்சு வச்சு அந்த மாதிரி கொடுப்பே இந்த காய்கறிகளு பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி தா கொடுக்குறது இப்ப ஸ்நாக்ஸ் எல்லா பிள்ளைங்களுக் இது இந்த ஈவி்னிங் ஸ்நாக்ஸ் அந்த மாரி என்ன கொடுப்பீங்க நீங்க
ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாத்தீங்ன்னா இந்த ரோட்டு கட சுண்டல்லா சொல்வாங்கல்ல அது கொடுப்பே அப்புறோ பருப் ப்பு வட எ பசங்ள பட வட இந்த மாதிரி ஐட்டங்கள் புடிக்கு அதனால பருப்பு வட குடுப்பே நா அப்புறோ வந்து கொழுக்கட்டைல மாவு ந்த இது கேழ்வர கு மாவள கொழுக்கட்ட பண்ணி கொடுப்பே அதுல பாத்தீங்கன்னா ஜவ்வர்ஸ் சிய ஊற வச்சு ஜவ்வரிசி இந்த பயத்தம் பருப்பு இதெல்லா ஊற வச்சு வெள்ளத்த காச்சி அதுல சேத்து பிடிச்சி ம அவிச்சு கொடுத்தோம்னா அது பசங்களுக்கு ரொம்ப நல்லது அத சாப்டுவாங்க
ம் நாவந்து கொண்ட கடலை அவிச்சு கொடுப் ப வெள்ள கொண்ட லை கருப்பு கொண்ட கட்லை சாப்ட மாட்டாங்க வெள்ள கொண்ட கடலை கொடுப்பே ம் அப்புறோ ஏன்னா பச்ச பயிறு முழு பயிரா இருக்கு அது வந்து நம்ம காலையிலே ஊற வச்சுட்டு ஈவினிங் போல நல்லா அலசிட்டு வேக வச்சு அத வந்து தேங்காவு நாட்டு சக்கரையு போட்டு தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு நம்ம அத அப்டி கொடு பேணா அது கொஞ்சோ விரும்பி சாப்டுவாங்க இது ரெண்டுந்தா அதிகமா செஞ்சு கொடுப்பே
ஆமா நா கூட அது மாதிரிதா கொடுப்பே அது மாதிரி மொளை கட்டி கொடுங்க இப்ப இன்னைக்கி நைட்டு நீங்க ஊற வச்சுட்டிங்க அப்டின்னா காலைல அந்த தண்ணிய வந்து வடிகட்டிட்டு அந்த பாத்திரத்தோடே வச்சு டீங்கன்னா அன் ஈவ்னிங் குள்ள வந்து மொள கட்டி அந்த மொளச்சு வந்துரு அத பாத்தீங்கன்னா ஈவினிங்கே செஞ்சாலு செரி மறுநாள் காலைல செஞ்சிங்கன்னாலு செரி நல்லா மொளச்சு வந்துரு அத குடுத்தீங்கன்னா இன்னு ஹெல்தி அப்டின் சொல்றாங்க
ஆமா நா கேள்விப்பட்டிருக்கே ஆனா இந்த மொள கட்டுன பயிரு நா செஞ்சது கிடயாது
மா இதே மாரிதா இது ஒன்னு பெரிய விஷ்யோ கெடயாது இதே மாரி நீங்க நைட்டு் ஊற வச்சுட்டு கால்ல அந்த தண்ணிய வடிச்சு வச்சட்டீங்கன்னா மறுநாளே அது மறுபடியு அது மொளைக்க ஆரம்பிச்ரு அன்னைக்கி ஈவினிங்கே மொளைக் க ஆரம்பிச்சிரு இல்லென்னா நாளான்னிக் அடுத்த நாள் மார்னில நல்ல மொளச்சி வந்துரு அதையே கொடுக்கலா பசங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல் பச்சையாகவே சாப்பிட்லா அதில கேரட்டு இந்த மாதிரி அதெல்லா போட் வெங்காயோ அ லைட்டா மிளகு தூளூ இல்லேன்னா இனிப்பு புடிச்சா கூட ஆ சக்கர அந்த மாதிரி தூவி கூட குடுக்கலா ஆனா பாத்தீங்கன்னா பச சங்க பச்சியா சாப்பிடறது இல்ல
நம்ம மொளக்கட்டின பயிர் வேக வச்சோ அப்டின்னா நம்ம அந்த அந்த மொளச்சுவர அந்த இதழ் வந்து திரும்ப நம்ம வடிகட்டம் போது அது போயிடாதா
போகாது நீங்க வடிகட்ட தேவலையே நீங்க எப்டி வந்து செய்யறீங்கன்னா அதுக்கு கொஞ்சமா தண்ணி வைக்க இப்ப குக்கர்ல வச்சிருவ நா குக்கர்ல வந்து ஒரே ஒரு விசில் மட்டு வுடுவே அப்போ வந்து அதுக்கு தேவையான தண்ணி மட்டுந்தா நம்ம வைக்கணு லைட்டா கொஞ்சமா தண்ணி வைக்கணு தண்ணிய கொஞ்சோ அது முழுகுற அளவுக்குலா வைக்கக் கூடாது ஒரு விசில் வரு அப்டினா அந்த ஒரு விசிலுக்கு மட்டு சுத் தமா நல்லா பஞ்சு மாரி வந்துரு ஏனா ஊ ஏனா ஊற வச்சு நம்ப மொள கட்டி தான வச்சிருக்கோ அந்தண்ணிய வடிகட்டவே கூடாது வடிகட்டினா உள்ள சத்து எல்லா போய்டு ஆமா வடிகட்ட கூடாது இப்ப எந்த இப்ப நீங்க பருப் பு வேக வச்சாலுமே அந்த தண்ணிய வடி வடிகட்டக்கூடாது அதுக்கு
ஆ அது வடிகட்ட மாட்டே இது வந்து நா தண்ணி கொஞ்சோ கூட வச்சிட்றே பயிர நா இப்ப சொல்றேன்ல அது நா கொஞ்சோ கூட தா போயிடுது எனக் கு அது போகும்போது கொஞ்சோ வடிகட்டிட்டு தான அத குடுக் கஞ்சியாருந்தா அது அப்டியே வச்சு குடுத்துலா நம்ம சக் கர போட்டு இது பண்ணி குடுத்துடலா சமா சக்கர போட்டு தேங்காய் பொறி சாப்ட்டுறப்போ தண்ணியா இல்லாம இருக்கிறதுனால நம்ம தண்ணிய கொஞ்சோ வடிகட்டி தா குடுப்பே
தண்ணி வடிகட்டக் கூடாது பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி வச்சு குக்கர்ல சின்ன குக் கர்ல ஒரே ஒரு விசில் மட்டு விட்ருங்க
ம்
ஆமா நீங்க தண்ணிய பாத்தீங்கன்னா ரொம்பவு கம்மியான அளவு ஒரு விசிலுக்கு எவ்ளோ தண்ணி தேவப்படுமோ அது அடிபிடிக்காத அளவுக்கு இது உங்களுக்கு தண்ணி எவ்ளோ தேவைப்படுமோ ஒரு விசிலுக்கு அது மாரி கம்மியா வச்சா போது சொல்ல போனா ஒரு கால் டம்ளர் வைக்கலா தண்ணி அதுவே போது அ தண்ணி தண்ணி அதுல இருந்தாலுமே அதுல சக்கர போட்டு தேங்காய் போடுறப்ப அது இறுகி வந்துரு
ஆமா
ஆ அந்த மாரி நீங்க பண்ணி் குடுக்லா ஆ சில பேர் பாத்தீ ஆ சில பேர் பாத்தீங்கன்னா பச்ச பயிர்ல வடையெல்லா செய்றாங்க
ஆ இது இந்த கள்ளப்பருப் ப்பு வட சுடுவாங்களே பருப்பு வட அதே மாதிரி அந்த பயிரில செய்வாங்க
அந்த மாதிரி அதுல செய்றாங்க நா செஞ்சு முயற்சி பண்ணதில்ல நா கள்ளப்பருப்புல மட்டுந்தா வட செய்வே நா சொல்ற சொல்லிருக்காங்க ஆனா அந்த மாதிரி பச்ச பயிர்ல வந்து வடயெல்லா செய்லா புட்டெல்லா செய்யலா அப்டின்லா கூட கேள்வி போட்ருக்கே நா ஆனா
ஆ நானு பண்ணதில்ல ஆனா பருப்பு வட போ சுடுவே அதுல வந்து முருங்கெல போடுவே வாழைப்பூ போடலா அது நல்லாருக்கு உடம்புக்கு ஹெல்த் ஆனா தனியாக வாழைப்பூ ஆக்கி குடுக்கும் போது பிள்ளைங்க சாப்ட மாட்டாங்க அதனால வடையில வந்து கொஞ்சோ முருங்க கீரையு வாழைப்பூ போட்டா அது ஒரு வாசமாவுருக்கு அ பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு நல்லது அது நா சேத்துக்ப்பே ரெண்டுமே
நல்லதுதா இப்ப வாழைப்பூ சாப்டாத பசங்களுக்கு என்ன செய்யணு அப்டின்னா வாழைப்பூவ முதல்ல நல்லா வேக வச்சுட்டு அதுல முட்ட சேத்து நம்ம பொரியல் மாரி இத பண்ணி குடுக்குறப்ப கொஞ்சோ வெங்காயோ அதிகமா சேத்து அ கொஞ்சோ முட்ட சேத்து அதிகமா பண்ணி குடுக்குறப்ப பசங்க சாப்ட்றுவாங்க
ம் எ பசங்க வாழைப்பூ வாழைத்தண்டு எதுமே சாப்ட மாட்டாங்க அதனாலதா நா அந்த வடைல அந்த மாரி சாப்பாடு ஆமா பிள்ளைங்களுக்கு நம்ம உணவு வந் து ஹெல்த்தியா ஆமா உணவு வந்து நம்ம ஹெல்த்தியா குடுக்கணுனு நம்ம நினைக் கிறோ ஆனா அந்த பிள்ளைங்க வந்து அத ஏத்துக்க மாட்றாங்க
ஆமா
அத விரும்பி சாப்டவு மாட்டேங்குறாங்க அது வந்து இந்த மாதிரி கடையில விக் ற பொருள் அந்த மாரிதா அவுங்க கேக்குறாங்க நம்ம ரொம்ப முயற் ச்சி பண்ணிதா இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஐட்டத்த குடுக்க வேண்டியதா இருக்கு
உண்மதா நீங்க சொல்றது உண்மதா ரொம்ப கஷ்டப்பட்டுதா இந்த சாப்பாட்லா அந்த பசங்களுக்கு கொடுக்ற மாரி இருக்கு
ஆமா தோச இட்லினா சத்தோ இல்லாம சாப்ட்றாங்க அது இட்லி எறங்காது தோச தோச மட்டு ந்தா விரும்பி சாப்புட்றாங்க இல்லன்னா சப்பாத்தி பூரி அந்த மாரி சாப்புட்றாங்க
அதுவு சட்னி பாத்திங்கன்னா வெரைட் டி வெரைட்டியா இருந்தா தாங்க ச சாப்பாடு எறங்குது இட்லியு தோசையுமே எறங்குது ஆ அதுவு பாத்திங்ன்னா ஒரு நாள் சின்ன செஞ்ச சட்னி மறுப்டியு குடுத்தா நேத்தி இதே சட்னி இன்னைக்கு இதே சட்னியானு ஒரே
ஆமா எந்ரிச்சு வரும்போதே கேட்டுருவாங்க என்ன சாப்பாடு
ஆமா
மத்யானத்துக்கு என்ன லன்ச் என்ன வச்சிருக்கீங்க என்ன செய்றீங்க அப்டின்னு கேட்டுட்டு ப்ர்ஸ் எடுக்கும்போதே அத கேட்டுகிட்டே தா வருவாங்க அப்டிதா எங்க வீட்லயு நடக்கு க்குது
எல்லா வீட்லயு இதே மாதிரியான போராட்டோதா இருக்கு போலருக்கு கால்ல எந்ரிச்ச ஒட்னே என்ன சாப்பாடு செய்யது பசங்களுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு அதே டென்ஷனாவே இருக்கு சில எடத்துல பாத்திங்கன்னா காலையில செய்யறதா சாப்பாடு மறுப்டி சாப்பாடுல்லா வந்து செய்ற மாட்டாங்க ஸ்பெஷலல்லா கவனிக்க மாட்டாங்க அந்த பிள்ளைங்களா நல்லாதா இருக் இந்த பசங்களுக்குதா ரொம்ப படுத்து எடுக்குதுங்க செஞ்சு குடுத்தாலு இந்த பசங்க பாத்திங்ன்னா சும்மா டாக்டர்ட்ட அலச்சிட்டு போற மாரிஇருக்கு
ஆமா செல பேர்லா ஃபீவரே வந் இருந்தாலு அவுங்க எதுமே பண்ண மாட்டாங்க நார்மலா இருப்பாங்க இல்லன்னா வீட்ல உள்ளது ஏதாவ்து செஞ்சு குடுப்பாங்க சரியாயிரு நம்ளுக்கு பாருங்க நம்ம என்னதா கைவத்தியோ பண்ணாலு கண்டிப்பா எப்டியு மறுநாள் ஹாஸ்பிட்டல் போயி் அங்க கொண்டு போய் காமிச்ட்டு வந்தாதா அதாவ்து டாக்டர்ட்ட போய் அந்தமொய் வச்சுட்டு வந்தாதா அந்த பிள்ளைங்ளுக்கு கொஞ்சோ க்ளியரா இருக்கு
ம் ஆமா எ பைய பா்த்திங்கன்னா அந்த கபடில்லா நல்லா வெளையாடுவா கபடிலா போய் கால்லா அடிபட்டு வந்து தேச்சிக்கிட்டு வந்து ஸ்கூல் ரெண்டு நாளா லீவு இன்னைக்கு போய் டாக்டர்ட்ட பொய்டு வந்தோனேதா கொஞ்சோ தூங்ராரு இன்னைகு ஸ்கூல் லீவ் போட்டு துங்குராரு
ம் அதே மாரி ஃபீவரா இருக்கு ஆ ஃபீவரா இருக்கு வீட்ல நல்ல ஃபீவர ஹை ஃபீவரா இருக்கு ஹாஸ்பிட்லு போனோனா அங்க வச்சி செக் பண்ணுவாங்க ஒரு ஒரு பாய்ண்ட்ட்டுகூட இருக்காது வேஸ்ட்டாதா அவங்கள்ட காம்ச்ட்டு வர்ற மாரி இருக்கு நம்மள்க்கு அது கொண்டு வந்து மூணு நாள் மருந்து குடுக்க சொல்லுவாங்க அது மூண் நாள் மருந்து கூட நம்ம கொடுக்க தேவல்ல அந்த ஒரு வேல குடுத்த ஒட்னே அது நல்லா பொய்டுது
ஆமா
அதே மருந்துதா நம்ம வீட்ல இருக்க மருந்த அத வந்து நம்ம போன டைம் உள்ளத குடுக்குறோ இல்ல அதே வாங்கி மெடிக்கல்ல குடுக்குறோ அப்டின்னா அது வந்து சரியா வராது அத டாக்டர்ட போய் அது அவுங்க ஒடனே புதுசா குடுத்தாதா மறுபடியு நம்ம அந்த மருந்த யூஸ் பண்ண கூட முடியமாட்டேங்குது
ஆமா அ நன்றிம்மா மீண்டும் ஒரு அழைப்புல பேசலா நன்றிம்மா ஆ